ஹலோ
ஹலோ
ஹாய் மா
ஹாய் எப்டி இருக்க
நல்லா இருக்கே நீங்கல்லா எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே எப்படி போச்சு பண்டிகைல்லா
ஆ ரொம்ப நல்லபடியா போச்சு உங்களுக்கு
ஆ போச்சு ஏதோ அது போற மாரி போச்சு
ம் ஹம் ஆமாம எந்த பக்கமு அப்டிதா ஒரே பரபரப்பா இருந்தது
அப்படியா
ஆமா எங்க வீட்ல எங்க வீட்டல நெறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்க
ஆ இங்க கெஸ்ட் எல்லா யாரு வர பல நா மட்டு தா இருந்தது நால இல்ல எப்டியோ போ இப்ப கொஞ்சோ அப்டி இப்டின்னு போச்சு முடியில ஒடம்பு கொஞ்சோ முடியல அதனால அப்டியே டையடு இதாவே இருந்துச்சா அப்டியே ச்சு அ அப்புறோ என்ன சமச்சு சாப் ட
ஆமா எங்க வீட்ல வந்து நெறைய கெஸ்ட்டு வந்துருந்தாங்க அவங்க கூட பேசிட்டு சமச்சுட்டு அப்டியே நாள் ஒரே பரபரப்பா இருந்துது அதாவது காலைல தொடங்குன வேல வந்து அது நைட்டு படுக்குற வெரிக்கு இருந்துட்டே இருந்துது
அப்டியா எடயில எடயில அம் அம்மாக்கு வேற முடியலன் சொன்ன என்னாச்சு
ஆமா ஆமா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா ஆ ஒரு ஷாக்கடுச்சுருச்சுடா
ஷாக் கடுச்சுருச்சா ஏ
பாத்ரூம்ல அவங்க பாத்ரூம்ல கீசர் இருக்கு எப்வுமே அதுதா சுட்சு ஆன் பண்ணி குளிப்பாங்க அது என்னன்னு தெர் தெரியில எப்பயாவதுதா அது வந்து எர்த்து பாசாகூ அதுல கொஞ்சோ ஷாக்கடிக்குற மாரி இ இருக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா குளுச்சு முடுச்சுட்டு அ கொழாய புடுச்சு கொஞ்சோ எந்திரிக்கிறதுக்காக அந்த கொழாய புடுச்சு எந்திரிச்சிருக்காங்க இப்ப அந்த ஈரக்கையா என்னன் தெர் ஆமா ஆமா
ஸ்டீல் பைப்பு நாலயா ஓ ஓ சேரி சேரி
ஓ அது அது ரொம்ப புடுச்சதுனால ஈரத்துல புடுச்சதுனால கொஞ்சோ ஹெவியா அடுச்சா மாரி தெருஞ்சுருக்கு
ஆஹ் ஆ ஆஹ்
அதனால அவங்க அப்டியே ஒக்காந்துட்டாங்க இந்த எந்திரிக்க போன அந்த இதுல வந்து எவ்ளோ ஃபாஸ்ட்டா எந்திரிக்க இது பண்ணாங்களோ அவ்ளோ ஃபாஸ்ட்டா கீழ ஒக்காந்துட்டாங்க
ஆமா கீசர் வந்து கொஞ்சோம் கரண்ட் டு பவரு ஜாஸ்தியாதானே வரும் வோல்டேஜ் இருக்குல்ல
அதனால அதுக்கு ரொம்ப இதாயி மறுபடியும் அவங்கள இது பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டு போயி அவங்களுக்கு எங்கயோ அடிலா எதுவும் படல அது என்னன்னு தெரியல அந்த சுளூக்கு பிடிச்ச மாதிரி ஆயிச்சு இந்த ஃபிரண்டும் பேக்கும் அப்படிய பிடிச்சிருச்சு
அப்படியா அது ஒரு வேளை
உஹம் அவங்களால நகற கூட முடியல சுயமா எந்திரிக்க முடியல உட்கார முடியல படுக்கவும் முடியல எந்த வேலையும் பண்ணவும் முடியல புடிக்குது புடிச்சதுன்னா மூச்ச சுளுக்கு எடுக்கிறது கஷ்டமா அப்படியே ரிலாக்ஸ்சா உட்காந்துட்டாங்கன்னா ஆமா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன் காலையில நடந்தது செரி எட்டரை வரைக்கும் பார்த்தேன் அதுக்கு அது அப்புறம் செரின்னு சொல்லி எங்க பக்கத்துல ஒரு டுவெண்டி போர் ஹ க்கு அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயி உம் டாக்டர்கிட்ட சொல்லி அவரு டிரிப்ஸு டிரிப்ஸு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாரு அது அந்த ஒரு பாட்டில் ஏறதுக்கு அதுக்கே மூணு மணி நேரம் ஆச்சு
ஆஹ் இது பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்தாங்களா
அது தெரியல அவர் இன்ஜெக்ஷன்ல தான் போட்டரு
அப்டியா
ஆனா வந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஒன்ற மணிக்கு வந்துட்டோ வந்துட்ட பிறகு அவங்களுக்கு என்ன சொல்றது இந்த வழி விடவே இல்ல
அது ஒடனே கொஞ்சோ விடாதுல ஏன்னா வயசானவங்க வேற அது கொஞ்சோ பொறும் உண்மையா அந்த பெயின் கில்லர் போயிட்டு ஏன்னா பெயின் கில்லர் போட்டோனே கொஞ்சோ பெயின் கேக்கு அவங்களுக்கு அதுக்கப் அப்புறோ அவங்களுக்கு வந்து கொஞ்சோ பெயின் இருக்கதான செய்யு
ஆ
ஒடம்பு முடியாதவங்க வேற இல்ல
ஆமா வயசானவங்க ம்
கே ஓரளவுக்கு ஒரு டூ டேஸ் ஆச்சுன்னா கொஞ்சோ ஓரளவுக்கு ரெக்கவவர் ஆயிரு
ஆமா அவரு எழுதி குடுத்தாரு மெடிஸ் சேரி காயில போட்ட நேத்துக்கு வந்து சரியான தூக்கோ இல்ல நைட்டுக்கு அதுக்கப்புறோ நா வந்து பிரிஸ் கிரிப்சன் வாங்கி பாத்ததுல எமே பெயின் கில்லர் மாரி எ எதுவு இல் எதுவு ஃப்ரோபயோட்டிக்கு கேஸ் மாத்ர அப்டிதா குடுத்துருக்காரு சேரி நா என்ன பண்ண காலையில ஒரு பெயின் கில்லர் ஒண்ணு குடுத்த
ஓக் நீங்களே டாக்டர் ஆயிட்டீங்க அப் போ
இல்ல அப்டி இல்ல பெயின் கில்லர் சாதாரணமா நம்ம தலவலிக்கு வயத்த வலிக்கு இதெல்லா சாப்புடுவோல்ல அது நார்மலா சாப்புறதான சேரி அது குடுத்து பாக்கலா அப்டின் சொல்லி குடுத்த அது சாப்புட்ட பிறகுதா ஓர் அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த வலி இருக்கு ஆனா இந்த கில்லர் பெயின் கில்லர் சாப் டதுனால அது தெரியில அவங்களுக்கு கொஞ்சோ அவங்களே ஏஞ்சு நடக் வந்தாங்க பாத்ரூம் போனாங்க சாப்டாங்க நேத்து எல்லா அந்த மாரி இல்ல
அதா இப்ப ஒன்டே ஆயிருக்குல்ல கொஞ்ச கொஞ்சமாதான ரெக்கவர் ஆகு வாங்க இப்ப சின்ன பசங்க அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு அவங்க டக்குன்னு இது ஆயிருவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நரம்பு இதெல்லாம் வீக்னஸ் அப்டி தானே இருக்கும் வயசானவங்களுக்குனானே கொஞ்சம் உடம்பு போன் ஆ சைட்ட தானே இருக்கும் சரியாயிடுவாங்க கவலை
ஆமா அதான் சொல்ல நானே இப்ப நைட்டுக்கும் நைட்டுக்கும் வந்து ஒரு மருந்து சாப்பிடுமா அந்த மருந்துங்களோட இதை சாப்பி கொஞ்சம் வலி கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் தூங்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்களுக்கு யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றங்க என் வீட்ட இங்க நான் பாக்கணும் இங்க ஒரு பேஷன்் இருக்கங்களே
கண்டிப்பா ஆமா ஆமா என்ன பண்றது
ஆமா அதனால அவங்க வந்து அவங்க சாப்பிடுறாங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பாக்குறாங்க தவிர வீடு எப்படி இருக்கு அதல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க
அவங்களுக்கு என்ன வேணும் முட்ட வேணுமா ஆமா முட்ட வேணுமா முட்ட வச்சுக்கணும் தோச போடணுமா தோச போட்டுக்கணும் பால் குடிக்கிணுமா டீ குடிக்கிணுமா கு டிச்சிருவாங்க அவ்வளவுதான் டிவிய பார்த்துன்னு உட்காந்துருவாங்க
செரி பரவாயில்ல அவங்களுக்கு தேவையானதை சாப் இருக்குறாங்களா அவ்ளோதான்
ஆமா நீங்களேவே எங்க வீட்டு எங்க வீட்டுக்காரு பாட்டு தான் பாவம் இன்னைக்கு சரியான சாப்பாடு இல்ல மதியானத்துக்கு வெளிள தான் சாப்படுறோம் நைட்டுக்கு பிரட் கூட்டுட்டே இப்ப இப்ப நா எட்ர மணி வந்து என்னத்த பண்றது கொஞ்சோ தயிர் சாதோ இருந்தது உம்
ஆமா நம்மளுக்குடய டா இருக்குல்ல நம்மளு வந்து ஒரு வேல ரெண்டு வேல பாத்தா பரவால்ல அங்கேயு பாக்கணு மாமியாரையு பாக்கணு அம்மாவையு பாக்க ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்ட தா ஒம்பாடு
ஆமா அதனால சரி மெடிசின் குடுத்து வந்துருக்கே நாளைக்கு காலேல வரைக்கு பாக்கலாமா இல்லேன்ன வேற டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்க்ஷனு போடலா அடுத்தது காட்டலா அப்டின்னு சொல்லிட்டு வந்தே
ஆ ஒரு டூ டேஸ் நம்ம வெயிட் எந்த ஒரு மெடிசனுமே ஒடனே போயிட்டு ரெக்கவர் பண்ணாதுல்ல பாடியில வந்து ஒடனே -ஒடனே பண்ணா அது வந்து ஓவர் டோஸ் தா அந்த மாதிரி டக்குனு போட்டு டக்குன்னு பெயின் ரிலீஃப் ஆகு இது டாக்டர் வயசானவுங்க னால உனக்கு டோசேஜ் பாத்து தான குடுப்பாங்க அதனால நாளைக்கு ஒரு நாள் பாரு இன்னைக்கு நைட்டு நல்லபடியா தூங்கி எந்திரிக்கெட்டு எப்டி இருக்காங்க பெயின் கொஞ்சோ இதாகதான்ட்டு
உம் ஹம்
அப்டி இல்லேனா நீ நாளைக்கு என்ன பண்ண வேற டாக்டர்ட்ட வேணா கூப்ட்டு போயிட்டு இந்த மாரி சொல்லு ரெண்டு நாள் இந்தந்த மீ டிசன் எடுத்தோம் அவுங்களுக்கு கொஞ்சோ இன்னும் பெயின் இருக்கு அவுங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்ட்டு வேணா பா வெயிட் பண்ணு வெயிட் பண் உம்
இது அதா குடுத்துட்டு வந்துருக்கே சேரி நாளைக்கு கால்ல பாக்கலாமா அப்டின்ட்டு வந்தே எங்க வேல எல்லா அப்டியே கெடக் எல்லா போட்டபடி அங்கங்க எல்லா அங்கங்க கெடக்கு இந்த பசங்க வருதுங்க குளிக்குதுங்க துணிய போட்டுறதுன் போயிடுதுங்க
ஆ பசங்க நாலே அப்டித்தான
து கொஞ்ச கிளீன் பண்ணிட்டு ஆனா சேரி நாளைக்கு வாஷ் பண்ணிக்கலா ரொம்ப லேட் நைட் அந்த நைட் இருட்டே ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னத்த வாஷ் பண்றது அப்டின் சொல்ட்டு எல்லாத்தையு தூக்கி வாஷிங் மிசின்ல போட்
சேரி உடு நாளைக்கு போ போட்டு வாஷ் பண்ணிக்கலா ஆமா ஆமா
அபபடியே இதுயு வந்துட்ட சேர் நாளைக்கு பாக்கலான்டு சொல்லியிருக்க ஏம்பாடு நீங்க போன வாரோ உங்க போன வாரமா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்க க உங்க பொண்ணுக் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடுஞ்சுதா
அதெல்லா நல்லபடியா முடுஞ்சுது பண்டிகைக்கு வந்தாங்க வந்து சவீரதெல்லா சாப்டுட்டு அதுக்கப்புறோம் போனாங் அ அது அவுங்க என்ன கல்யாணி இப்பதான கல்யாண ஆயி நாலு நாள் நாலஞ்சு நாள் தான ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க
ஆ சேரி சேரி இப்ப அதா சொல்லுங்கோ ஒரு ரெண் நாளு ஓகேவா ஆமா உங்க வீட்டுக்கு ஆமா உங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க பொண்ணு மாப்புள்ளைய எங்க வீட்டுக் இது விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க
அப்டியா பொண்ணு மா ஓ அப் இப்ப நாங்க எல்லா வேண்டா பொண்ணு மாப்புளைய மட்டு அனுப்பி வெச்சா போதன்ற மாதிரிக்கு சொல்றீங்களே
ஆமா போது கஞ்சத்தனமா ரெண்டு பேருக்கு மட்டுநா குடுத்துட்டு விருந்து குடுத்து அனுப்பிற
விருந்து குடுத்தா கையில காசெல்லா குடுப்பாங்களாமே பேசாம நான் வந்துரவா
உம் எதுக்கு
பொண்ணு மாப்பிளைக்கு பதில் அத விருந்து கொடுக் க்கற நீயே
ஆமா
ஆஹ் விருந்து கொடுத்து கையில காசு எல்லாம் கொடுப்பாங்கல்ல
அது பொண்ணு மாப்பிளைக்குதான் குடுப்பாங்க பொண்ணுடைய அம்மவுக குடுப்பாங்கஹ்
நான் வேணா இன்னொரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வரோம்
உம் ரொம்ப கொழுப்புதான் ஆஹ் முடிஞ்சிருச்சுப்பா ஆஹ் முடிஞ்சிருச்சு அதான் செரி நேத்து பண்ணமுடியலயே
ஓகே ஓகே ஓகே நான் பாத்தேன் செரி டயர்டா இருப்பீங்க ஓகே மா ஒகே பாத்துக்கோ உடம்பு பாத்துக்க்கோ ஓகே ஓகே டேக் ஓகே ஓகே பாய் பாய்